ஹலோ
ம் சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க
கேக்குது ப்ரோ ஆ அதுதாம் ப்ரோ
இந்தா ஒவ்வொருத்து அதா ஒவ்வொருத்தருக்கு அது டிபெண்ட் பண்ணி ஒருத்தருக்கு வந்து ஆஃபிஸ் போய் அ பசங்களு அங்கோட அங்க இக்க க்யே அ பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணு கோடா இருக்குணு இதே ஆ இது எப்டி சொன்னா அலோனா இருக்குனு நைட் சிஃப்ட்டு நைட் சிஃப்ட்டு நல்லாருக் கோ வந்து ஒர்க் ஃபிரம் ஓ வந்து நல்லாதா இருக்கு ஒருப்பு ஒருப் போக போக வந்து லோன்லினஸ் நம்ம எந்த ப்ராஜெக்ட எது ஹெல்ப் பண்ண முடியாது எ எதுங் கேதர் யாரு நம்ளுக்கு எது சொல்ல முடியாது நீங்க எது இந்தாலு அவுங்ளு ஒர்க் பண்ணிட்ருப் ஃபிரெண்ட்ஸ்சு இப்ப மெம்பர்ஸ்சு கு அவுங்ளு ஒர்க் பண்ணிட்ருப்பாங்க அவுங்கிட்ட நம்ம போய் அப்ப கேக்க முடியாது அதே நம்ம ஆஃபீஸ்ல இருக்கப்போ ஈசி பக்கத்லியே இருக்கனால நம்ம பாத்துக்லா தெரிஞ்சுக்லா எல்லாம் பண்ண முடியு வர் அது இப்போ இங்க கஷ்டோ அத்தா சொல்லுங்க எதோ சொல்ட்ருந்தீங்க இங்க
ஆ அதுன் இப்ப பாத்துட் ருன்றாங்க உங்குளுக்கு ஒரு அசைன் குடுப்பானா இப்ப பேக்கென் நீங்க பாத்துகங்க இல்ல ஃபிரெண்ட்டர் நேம பாத்துகுட்டு அப்டின்ற மேர் ரெசன் பண்ணுவாங்களா
அப்டியெல்லா பண்ண மாட்டாங்க இப்ப ஒரு எப்டி சொல்றது ஒரு வெப்சைடு வச்சுக்கோங்க எந்து வந்துட் ட்டே நெட்வொர்க் ரிலேட் நா பண்றது நெட்வொர்க் சப்போர்ட்ல இருக்கே என்னது இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் சப்போட்டு ஓகேவா
ஓகே
இன்ஸ் வந்து இப்ப நம்ம வந்து ஓ வச்சுக்கோங்க ஒருப் ப்ராடக்ட் இருக்கு நம்மகிட்ட நம்முது ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாவே வந்து எலக்ட்ரானிக் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் அத வந்து கா இப்ப ஹாஸ்பிட்டல்ஸ் யூஸ் பண்றாங்க வேற வேற கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க வச்சுக்கோங்க இப்போ நம்ம நெட் ட்ஒர்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்னா எப்பமே வந்து ரன்னிங்லியெ இருக்கு டுவெண்டி ஃபோர் பார் செவன் ரன்னிங்ல இருக்கு ஆமா ஆமா இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல எட்த்த அந்த டயத்துல வந்து இந்த டிவைஸ் வந்து ஃபால்ட்டி ஃபால்ட்டினா எதாது ஒரு எரல்ல டவுன் ஆகுது சர்வீஸ் டவுன் ஆகுது சர்வர் கிரேஷ் ஆகுது அப்டினா இப்ப இந்த பிஸ்னஸ் ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ்னு வெச் கோங்க அதுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு கர்ட்டா ஒரு டூ டூ த்ரீ இயர் டவுன் டைம் இருக்கு இப்ப கரண்டே இல்லன் வச்சுகோங்க அந்த மாரி அப்டிர்னா ஹாஸ்பிட்டல் சர்வை ஆகுமா இஸ்யூஸ் ஏகப்பட்டது வர் ரு இல்லியா சோ ஆமா இந்த இந்த மாரி எடத்துலதா நாங்க வந்து அந்த வந்த ஒடனே நம்ள்க்கு வந்து ஒரு அ அலெர்ட் வந்துரு அலெர்ட் மீன்ஸ் அத மானிட்ருப் பண்ற சே டீம் நாங்க அதப் பாத்து வுடனே அதுக்கான ரிப்போர்ட் எடுத்து அது மொத்தத்யு ஏ அந்த டிவைஸ் இதாச் சி என்ன எதுனால ஆச்சுன் பாத்துட்டு ஏ ஒரு இஷூ வந்து சால்வ் பண்றது ஈஸியாருக்கு அது ஏ இஷ்யூ ஆச்சி அது எதுனால ஆச்சினு இம்ளிம் பண்ணி நம்ம டீட்டெயிலா ரிப்போர்ட்டு ஆம் ஆ டிப்போ ரிப்போர்ட்டு ரெடிப் பண்ணனு ஆமா ரிப்போர்ட் ரெடி பண்ணி அனுப் புனு எதுனால சோ இது வந்து சிங்கிள்ப் சின்ன மி பிஸ்னஸ்தாப் பரவால இது பெரிய பிஸ்னஸ் ஒரு இஸ்சு ஆச்சுனா மல் டவ் அ மல்ட்டி மில்லியன் டாலர்ஸ் வந்து இஷ்யூ ஆகு நாங்க அதுலம்பப் பாக் முடியு டேஷ்போட்ல ந எவ்ளோ டாலர்ஸ் வந்து லாஸ் ஆகு து என்னா ஆகுது எதுனால ரிப்ய இப்ப ரிப்பேர் பண்ணா காசு இருக்கு இல்லியா அதுமே இந்து இந்த ப்ராஜெக்ட்ல இந்து அவுங்கதா எல்லா பாத்து எல்லாமே பண்ணுவாங்க.
ம் ம் ம்.
சோ அதுனால இந்த மாரி மானிட்டர் அ ரிலேட் ஆன நாங்க டீம் எங்குளுக்கு மேல புடு மொத்த வெச்சுக்கோங் ஒரு ப்ராஜெட்டுக்கு அ அ சப்போட் டீம் ஒன்னு. அத வந்து ஏண்டில் பண்ற டீம் ஒன்னு ரிசீவர் அ சீவ் பண்ணி ஐ டி ஹேண்டில் பண்ற டீம்ன்னு ஏகப்பட்ட டீம் இருக்கு கீழ.
ஓ ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்தாலே
ஆமா இப்பப் இப்ப நீங்க சொன்ன இல்லியா இப்ப வெப்சைட்னு எடுத்தா வெப்சைட் கிரியேட் பண்றது ஒருத்தரா இருந்தாலு அந்த எப்டி சொல்றது மேல அந்த லாகி அ ஃபஸ்ட் அ என்னது தீம் ரெடி பண்றது ஒருத்தர்ருப்பாங்க. ஸ்க்ரோல் பண்ண அந்த ஸ்க்ரோலிங் டேப்பர் ரெடி பண்றவ ஒருத்தர் வெப்பாங்க டேஷ்போட் ரெடி பண்றது ஒ த்தராருப்பாங்க அப்டி இருக்கு எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு வெப்சைட் அப்பிடி
இப்டி இருக்கும் போது இப்ப எனக்கு வந்து ஒன்னு தோணு கிளைண்ட்டுக்கே ஒன்னு தோணு இப்ப நீங்க ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க நா ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுவே இது எப்டிஸ்
அ அது இது இது ஃபிரிலேன்சிங்ல உங்ளோட ஒப்பீனியன் கரெக்ட்டாருக்கு இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ட ஃபிரிலேன்சிங்கா பண்றப்போ நீங்க கிளைண்ட்டுக்குனு டைரக்டா பேசலா. பட் இங்க எப்டின்னா இங்க ஹையர் ஏவல் கீ ஹையரார்க்கினா நீங்க அந்த லெவல்ல இருக்குணு. உங்ளோட லெவல் ஸ்கில் வந்து நீங்கஸ்ட் இப்ப வேலைக்கு அப்ளை பண்றப்பவே இவரு எ இவரு வந்து ஒரு நிஞ்சா நிஞ்சா மீன்ஸ் ஒரு அந்தக் ஐ டி ல்லா சொல்லுவாங்க இல்லையா டிஜிட்டல் நிஞ்ச அ அ அ நிஞ்சானா ஐ டி அது ஒரு ஸ்டாண்டடு ஆனா லெவல் ஆமா.
பீட்ஸா.
ஆமா.
ப்ரோ இப்ப அதா ப்ரோ வராங்க திங்கெழம வராங்க ப்ரோ.
அத்தா கேளுங்க அந்த அந்த லெவ அத்தா அந்த லெவ் வெல்ல இருக்காங்க அப்டின்றப்போ நீங்க வந்து ல் ஸ்டவ் பொசிஷன ஸ்டாட் பண்றப்பவே உங்குளுக்கு அந்த ரோல் குடுக்குறப்பவே ஒரு எப்டி சொல்றது ஒரு அப் ப்ளிகேட்டன் அ அக்கெளண்டிங் எதோ ஒரு அட்வைசரி எதோ ஒரு ரோல் ஒரு நல்லா அதுக்கு தகுந்த மாரி குடுப்பாங்க. பட் ஆனா உங்கள வந்து கிளைண்ட்டோட டீடெய்ல்ஸ் கிளைண்ட் ஃபே எதுவு ஷேர்வே பண்ண மாட்டாங்க ஒர்க் என்னவோ அங்க இப்ப நீங்க வந்து பிஸ் கிளைண்ட்டு குடுக்கற பிசினஸு நீங்க பண்ற பிசினஸ் கரெக்ட்டா இருக்காது சேமா இருக்காது.
ஆ.
இப்போ கிளைண்ட்டு வந்து பிஸ்ஸு அ ப்ராஜெட்ட ப்ர் நம்ப்ளோட ப்ராஜெட் எட் கிட்ட குடுத்துருவாங்க அந்த ப்ராஜெக்ட் எட்த வந்து டிவ அவுங்க தா பிளான் பண்ணி குடுப்பாங்க நீங்க ப்ராஜெட் எட்டுக்கு தா பிளான் ப அ ஒர்க் பண்றக் போறீங்க. டைரக்ட்டா கிளைண்ட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ண போற்தில்ல. சோ நீங்க ப்ராஜெட் எட்டுக்கு உங்குளுக்கு நீங்க க் கானுவஷேட் பண்றக் முடியாது.
ம் அவுங்கிட்டியு கான்வர்சேஷன் பண்ண முடியாதுடா.
பண்ண முடியாதுன்னா பண்லா உங்களோட ஒப்பீன்யன்னு எப்டியாவ்து அவுங்க அதா சொன்னல்லியா ஐ டி ல பொறுத்த வரைக்கு அயரா இருக்கி அவங்க கேட்டாலு கேக்கலா இல்ல அத வெச்சி உங்கள எது பண்ணாலு பண்லா அது அவங்களோட இது பட்டு ஐ ஆறக்கி பேஸ் தா எல்லா நீங்க அதுக்கான லெவல் இருக்கணு
சொல்லுங் ப்ரோ நீங்க எத்தன மணிக்கி
ப டீம் மெம்பரா இருக்கே எனக் இது சேஞ்சு பண்லா அப்டின்னா எப் டி படத்துல எப்பிடியோ அதே மாரிதா எல்லா ரியல் லைஃபு
ம் கண்டுக்க மாட்டாங்க அவுங் சொல்ற வேலைய செஞ்சு குடுத்தர்ணு
ஆமா ப பட் அந்த உங்களுக்குன் ஸ்பெசிஃபிக்காலா ரோல் குடுக் மாட்டாங்க ப்ரோ இவுரு இப்ப நீங்க பண்ற ஒர்க் கே அ அவுரா அஞ்சு ஆறு பேர் பண்ணுவாங்க ஓகேவா சோ அதுதா டீம் இப்போ நீங்க உங்ககிட்ட வந்து இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணு குடுத்துட்டு உங்ககிட்டயே எல்லாருகிட்ட அதே இருக்காது இப்ப உங்கு ஒரு வெப்சைட் இருக்கு இத சருவர் க்ரெஷ் ஆகாம பாத்துக்கணுன்றது உங்க ஒர்க்குன் வெச்சுக்கோங்க அதேதா அது மாரி ஒரு நாலஞ்சு பேர் பாப்பாங் அந்த சருவர் க்ராஷ் ஆச்சு அப்டின் நீங்க ரிப்போர்ட் பண்றப்போ அத அத வந்து க்ளியர் பண்றவங்க ஒரு டீமா இருப்பாங்க ஓகேவா சோ இப்பிடிதா ஒவ்வொரு இஷ்யூக்கு மொத்தத்தி நீங்களே பண்ண மாட்டீங்க அது ஃப்ரீலன்சிங் மட்டுந்தா மொத்தத்தி நீங்க பண்ணனு ஏனா அது வந்து ஒன் ஓ சிங்கிள் சே ஒன் டூ ஒன் ப்ராஜெக்ட்டு இது வந்து அப்பிடி இல்ல
ம்
இது ஒன் டூ மெனி ப்ராஜெக்ட்
மெனி ப்ராஜெக்ட்டு ம் ம்
ஆமா இப்ப க கம்பெனிக்கு நீங்க டி சி எஸ் எடுத்துட்டு வந் டி சி எஸ் ல வேல கெட்ச்சிர்க்னா ஓகே வேல கெடச்சிரு பட் ப்ராஜெக்ட் வந்து
ம்
நீங்க சூஸ் பண்ணனு
ப்ராஜெக்ட்டே நா சூஸ் பண்ணு
ஆமா இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு சூஸ்ஸரா அ செலக்ட் ஆய்ட்டீங்னா உங்கள அப்ளிகே எல்லா ஓ கே நீங்க வந்து உங்குள்க்குன்னு போய் ஒரு ஐடில் போ ஒரு எப்டி சொல்றது ஒரு பிளேஸ் ரிசர்வேஷன் வெச்சுக்கோங்க அந்த ரிசர்வேஷ ஏரியால இருப்பீங்க உங்களுக் வந்து டெய்லி கால்ஸ் வரு இப்ப உங்ளோட ப்ரொஃபைல் வந்து டி சி எஸ் வந்து அவங்க கிளைன்ஸ் இன்சைட் கிளைன்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுவாங்க இப்ப எதோ ஒரு கம்பெனினா அவுங்களோட கிளைண்ட்ஸ்ன்னா அவுங்கவுங்க ப்ராஜெக்ட்ஸ் போ ஏ ன்னு வச்சுக்கோங்க ஏ ன்றது ஒரு கம்பெனி அந்த ஏ ன்ற கம்பெனிக்குள்ள பல ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது ஓகேவா இப்போ எப்டி சொ போயிங் அந்த மாரி டவ்வு ஏகப்பட்டது அந்த கம்பெனிஸ் எல்லார்க்குமே உங்ளோட ப்ரொஃபைல அனுப்பிடுவாங்க அவுங்கள்க்கு என்ன ரெக்கொயர்மெண்ட்டு இங்க தேவ உங்ளோட ப்ரொஃபைல் ரே மேட்ச் ஆச்சுன்னா அவுங்க கால் பண்ணுவாங்க
ஓ
அவங்க கால் பண்ணி உங்கள் கிட்ட கேப்பாங்க இந்த டீடெய்ல்ஸ் எல்லாமே வரு உங்கள்க் எல்லாமே அ சொல்லுவாங்க உங்குளுக்கு அது ஓகே நம்மளோட ஸ்கில்லுக்கு அது ஓ ஒத் து போதா அப்டின்றப்போ உங்கள ஆன்போல் பண்ணுவாங்க அப்பிடி தா போகு டேலண்டடீஸ் நீங்க ஒரு கம்பெனிக்கு போயிட்டா வேல கிடிச்சிட்டு ஓகே ப்ராஜெக்ட் இரு அப்டி எல்லா இல்ல நீங்க போனாவே ஒரு கம்பெனிக்கு மேக்சிமம் மினிமம் பெரிய கம்பெனினா மூணு மாச பெஞ்சல இருப்பீங்க ஏன்னா அதுதா டைம் உங்களுக்கு கூட கூலிங் பீரியடு ஏன்னா நீங்க ஒரு ப்ராஜட் எடுக்கணு இல்லயா எல்லா ப்ரோ வந்தடனே வந்தப்ப ஃபர்ஸ்ட் காலே வாங்க எடு ஓகே அப்டின்னா ஆப் அதுதா கஷ்ட இங்க ஒரு அஞ்சு ஆறு கால் பாத்துட்டு அதுக்கப்பற ரெஸ்பான்ஸ் பண்ணனு
ம் ம் ம்
சோ இப்படிதா போகு இப்ப நீங்க ஒரு ப்ராஜெட் ஆ சொல்லுங்க சொல்லுங்க
சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க
இப்ப வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அத முடிஞ்ச அப்பற திருப்பி நீங்க வந்து திருப்பி பெஞ்ச் ரிசர்வேஷன் தியரிக்கே வந்துடுவீங்க
ம்
திருப்பி அதே மாரிதா ஒரு ஒரு அடுத்த ஒரே நீங்க லைப் லாங் ஒர்க் பண்ண மாட்டீங்க அதா பட் நம்ளுக்கு காலேஜ் படிச்சப்பா எனக்கு தெரியாது நா படிச்சப எனக்கே தெரியாது நா ஒரு கம்பெனி வாழ்க் ப்ரோ மொத்தம் அந்த கம்பெனில இருக்க போற ஒரே ப்ராஜெக்ட் அப்டிய எல்லா உள்ள வந்தாதா என்விரான்மெண்ட் எப்டி இருக்குன்றது தெரியும் நம்மளுக்கு
உம் இப்ப இவ்ளோ இவ்ளோ துருசு சொல்றீங்க நீங்க ப்ரஷர் தா உள்ள வந்திருக்கும் போது உங்களுக்கு கைட் பண்ணது வந்து நீங்களே ஒரு ஒரு இடத்துலயு அடிபட்டுக்கிட்டீங்களா இல்ல
நா தா சொன்ன இல்லயா என்னோட இது எப்படின்னா நா ஃபர்ஸ்ட் போய் நானு ஐ டில அ இது பிரண்ட்ண்ட் ஒரு ப்ராஜெக்ட்ல தா ஜாயின் பண்ண சோ பட் நம்மளுக்கு வந்து ஐ கோடிங் ரொம்ப வராது பட் ஆனா நான் பென்ச்சுல இருந்த பெஞ்சுல மீன்ஸ் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க வெறும் ப்ராஜெக்ட் இல்லாம பெஞ்சல இருக்கிறது வேற ப்ராஜெக்ட் உள்ள போனப்பர பெஞ்சல இருக்கதும் ஒரு டிஃப்ரன்ட் இருக்குது ஓகேவ ப்ராஜெக்ட் வெளிய ப்ராஜெக்ட் நீங்க இன்னு உள்ள ஒரு கம்பெனிக்கு ஏன்ற கம்பெனிக்கு உள்ள போயிட்டீங்க ப்ராஜெக்ட்ன்னும் நீங்க சூஸ் பண்ணாம வெயிட் பண்ணலா எத்தன நாள் வேணாலு அது வரைக்கும் நீங்க பெஞ்சுக்கு சும்மா ப்ராஜெக்டக்குள்ள போன அப்பற உங்களுக்கு வந்து ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் வந்து லர்னிங் பீரியட் உங்களுக்கு வந்து எப்டி சொல்றது ஒரு இது இருக்கும் அஹ ஒரு லேர்னிங் பிரியட் வச்சுக்கங்க ஆமா நீங்க என்னென்ன பண்ண போறீங்க என்ன இந்த ப்ராஜெக்ட் பத்தி என்ன எல்லா ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க உங்க ஆன்போ்ட் பண்ணி ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இத நல்லா ஸ்கில் இருக்கவங்களுக்கு மூணு மாச ஓகேவா ஸ்க்கில்லு இல்லாதவங்க நாலஞ்சு மாச சும்மாவே அந்த ப்ராஜெக்ட் டிட்டியல்ஸ் வந்து ஷேர் பண்ணிருவாங்க நீங்க சும்மாதா இருக்கணு அந்த மாறி தா
ம் ஓகே ஓகே
பெரு பெரிய ஃபிரஷருக்கு வந்து பெருசா ஒர்க் வராது ஸ்டாடிங்
ம் ம் ம்
அது நம்ம சூஸ் பண்ற ப்ராஜெக்ட பொறுத்து நல்லா பெரிய ப்ராஜெக்ட் கோடிங்கா இருக்கு ஓகே பண்ணலா அப்டினு போயிட்ருக்கு தா அங்கதா ஃபஸ்ட் மேடோ பட் ஆனா ஃபிரஷர் நீங்க உள்ள போன்னிகண்ணா ஒரு ஒரு நாலு மாச மூணு மாச கொஞ்ச பெரிய இது இருக்காது பட் அதுக்குப்ப பறோ நீங்க வந்து கொஞ்சொ ஆஹ கம்ஃபர்டபிள் ஆயிடுவீங்க இல்லயா டீமோட அப்போ ஓங்ளுக்கு அப்ப வந்து உங்களோட அப்ப அவுங்ளுக்கு தெரியு உங்களோட ஸ்கில் என்ன உங்களுக இந்த ஸ்டாண்டர்டா என்ன புராசஸ் எல்லா நீ உங்களால பண்ண முடியுனு அவங்க ஒரு ஐடியாக்கு வந்துருவாங்க சோ அப்போ உங் அந்த இப்போ உங்க உங்களுக்கு மேல ஒருத்தர் இருப்பாங்க அவங்க தா போகு எல் ஒன் எல்
புரியுது புரியுது புரியுது ம்
சோ இந்த எல் டூ மெம்பர் வந்து அவங்களோட ஒர்க்க கொஞ்சமா அங்க இருக்க ஸ்டாப் ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க ஷேர் பண்ணுவாங்க சோ அப் அப்பதா நீங்க லேர்ன் பண்ணுவீங்க டெரெக்டா எடுத்து ஆ உங்க ஸ்கில் நல்லா இருந்தாலு அப்டி குடுக்க மாட்டாங்க ஏன்னா அத்தா புராசஸ்
ஓகே ஓகே
செரி ப்ரோ
இப்ப நீங்க கேம்பஸ் கேம்பஸ்குள்ள வந்தீங்ளா எப்டி ப்ரோ
ஆஹா ப்ரோ ஆ அவுட் கேம்பஸ் தா ஆஃப் ஆமா ஆஃப் கேம்பஸ் வெளியதா ஆமா
என்ன ரோல் டிஜிட்டலா நின்ஜாவா என்னது
ஆ நா டிஜிட்டல் தா நின்ஜாலா நா பாஸ் ஆகவே இல்ல நா எழுதவே இல்ல ஃபஸ்ட்டு
ம் இப்ப வந்திருக்காங்க அதா ஒரே பயமா இருக்கு ஆ
எரர் ஆ நெட்வொர்க் இதாகு நீங்க திருப்பி பண்ணுங்க
ஆள் இல்ல